நீங்க
நல்லாருக்கேன் நீ எப்டி இருக்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சே நல்லா இருக்கேன் நான் அப்டியே டி வி பாத்துட்டு இருக்கேன்
டி வியா டி வி பாக்குறதுனாலே இந்த விடுமுறை காலத்துல ரொம்ப கஷ்டமாருக்கு நான் எல்லாத்துக்கும் விடுமுறை விட்டாச்சா அந்த மாசத்துல மே மாதத்துல டி விய யார் யார் இப்ப வந்து பிடிக்கிறாங்கன்னு அப்டின் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒவ்வொருத் இருக்க ஒவ்வொரு இது ஒருத்தவங்க என்னன்னா அ தொலைக்காட்சி பாத்துட்டு இருக்காங்க இன்னொருத்தவுங்க என்னன்னா அ தொலைக்காட்சியில வந்து செய்தி பாத்து இருக்காங்க இன்னொருத்தவங்க என்னன்னா பாட்டு கேக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்டின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கனால டி வி பாக்குறதே ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லலாம் உனக்கு டி வில நீ என்ன பாத்துட்டு இருக்க என்ன பிடிக்குது
எனக்கு கதை எந்த கதையுமே புடிக்கல வர வர எதுவுமே நியூஸ் எடுத்து பாத்தாலுமே அங்கே கொள்ள நடந்துச்சு இங்கே கொள்ள நடந்துச்சு சொல்றாங்க அதே மாரி தொலைக்காட்சியில வந்து வேற ஏதாவது சேனல் மாத்தலாம்னா போட்டப்படத்தேயே தான் போடுறான் இதே செரி ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா அந்த சீரியலில் அதை விட மோசமாக இப்போ முக்காவசி அ குடும்பங்க வந்து பாதிக்கப்படுறதே காரணம் வந்து இந்த அ சீரியல்னால தா அதுல வந்து ஏ நடைமுறைக்கான எந்த ஒரு விஷயமுமே நம்ம பாக்க முடியுறதில்ல வர வர அந்த கதைய எடுக்குறவுங்க வந்து எல்லா சீரியல்லயுமே ஒரே கதையாதா போகுது ஆனா எல்லா எடத்துலயுமே வந்து ஒரு குடும்பத்துல நடக்க கூடியா கூடாத விஷயங்கள்லா நெறைய நடக்கறனால அதையே அதையே வந்து மக்கள் வந்து உண்மையா அத எடுத்து அத அவங்க ரியல் லைஃப்ல அவுங்க கொண்டு வந்தற்றாங்க அது ரொம்ப பாதிப்படையறாங்க மக்கள் அ இத பத்தி நம்ப நெறையா வந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு நீ என்ன பாத்துட்ருக்க
நானா நா இப்பதா நேரொ கெடச்சதுன் சொல்ட்டு சும்மா பாட்டு ஓடிட்டு இருக்கு பாட்டு ஓடிட்டே வீட்ல எல்லா வேலையு பண்ணிட்ருக்கே ஏனா பாட்டுன்போது எங்க இருந்தாலு கேட்டுக்கலா இப்போ வந்து அதுல என்ன பாட்டு போட்றாங்களோ நம்ம மாத்தணுனு அவசியோ இல்ல அதனால பாட்டு ஓடிட்டுர் க்கனால நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு காதுல கேக்குது ஒரு சோ ஒரு வந்து அ சத்தம் கேக்குது அப்டின் இருக்கும்போது வேல எதோ ஓடுது அதேமாரி நீ சொல்ற மாரிதா தொலைத்தொடர் தொலைக்காட்சி தொடர் அப்டின்போது இப்பல்லா எத பாத்தாலுமே வந்து நம்மளுக்கே வந்து மனசு சரி இல்ல சேரி கொஞ்சோ வந்து நம்ம வந்து அமைதியா இருக்கோ அப்டின்தா நம்ம ஏதாவது பா ப்போ ஏத்த எல்லா இதுலயுமே தொலைக்காட்சி தொடர் வந்து கால் திங்கள்லந்து நாய்த்துக்கெழம வரைக்கு நாய்த்துக்கெழமைக்கு முக்கா வாசி வந்து தொலைக்கா தொடர்கள் போட்ருந்தா எனா அவ்ளோ எல்லாரு விரும்பி பாக்குறனால அவ்ளோ போட்றுதா ஆனா அத என்ன இருக்குன்னா எனக்கு தெரியல சரி ஒரு நல்ல படொ பாக்கலானாலு சொல்ற மாரி பழைய படம் போற்றா தொடர் ஏதாவது எனா நாய்த்துக்கெழமையாவது புதுப்படம் போடுவானாலு அன்னைக்கு ஏதாவது தொலைக்காட்சி தொடர் போட்ருதா என்னடா இது எ திங்கள் டு வெள்ளி தா போடுவான் பாத்தா இப்ப சனி நாயிட்டு கெழமையு முக்காவாசி போட்றாமோது ரொம்ப கடினமா இருக்குன் சொல்லலா அதுலயு இப்போ எல்லா இதையு சரி நம்ம மன அமைதிக்கு பாக்கணுனு பாத்தா அங்கயுமே வந்து எப்ப பாத்தாலு கத்துறது சண்ட போட்றது அப்டியே இருந்துட்டு இருக்கு அத பாத்தாலே ஏன்டா இத பாக்குறோ அப்டின்றுக் குன் சொல்லலா ஆனா நம்மல்லா முந்தி காலத்துல இருக்கும் போது ஆ ஒவ்வொரு இதுலயுமே சேரி நமக்கு வந்து தமிழ் நாடகத்த விட இந்த வடமொழில வந்து நாடக நெறைய வரு அத அப்டியே தமிழ்ல மாத்தி போடுவாங்க அந்த மாரி நாடகல்லா நல்லாருக்கு அந்த மாரி நாடகன்போது அது என்னன்னா அதுல வந்து ரொம்ப சண்ட சச்சரவு இல்லாட்டி கூட தமிழ்ல இருக்குற அளவுக்கு அந்து சண்டைகள் ரொம்ப இல்லாட்டி கூட அதுல நெறைய விஷயங்கள் என்னா சும்மா பாக்குறதுக்கு நல்லாருக்கு அது நிஜமா வாழ்க்கைல நடக்குமாங்றது சந்தேகோந்தா ஏனா அது எல்லாமே சில இதுல்லா கற்பனைகள்ல நடக்கக்கூடிய கதைகள் தா அவங்க நெறையா பண்ணுவாங்க ஆனா அதல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்குன் சொல்லலா சரி ஒரு ஒரு நாள் பாத்தா கூட பரவாலயே இந்த நாடக நல்லா இருக்கேன் சொல்ட்டு அந்த அந்த காலத்துலல்லா நம்ம பாத்துட்ருப்போ விரும்பி விரும்பி அதுவு கல்லூரி காலத்துலல்லா அந்த மாரி ஆ நெறைய வந்து து தொலைக்காட்சி தொடர்ல வந்து ஒரு கல்லூரிக்கு பத்தி ஒரு காதல் கதை இருக்கு இல்லாட்டி வந்து நெறய வடமொழி க தொடர்கள் தா அப்டியே மாத்தி இங்க வந்து அவுங்க கல்யாணத்த பத்தி இருக்கு இல்லாட்டி ஒரு பொண்ணு வந்து அவவாழ்க்கைய்ல எப்டி ஒரு பெரிய ஆளாகுறா எப்டி அவ குடும்பத்த எதிர்கொள்லா இந்த மாரி கதைகள் இருக் ம்போது பாக்க ரொம்ப நல்லாருக்கு சா இந்த மாரில்லா இருக்கே அப்டின் சொல்ட்டு அதெல்லா நெறைய விஷயங்கள் யோசிச்சிரு போலா நம்ம இதெல்லா வந்து நடக்குமா இதெல்லா வந்து அந்த ஊர்லயாவது நடக்குமா அப்டின் யோசிப்போ ஆனா இப்ப தெரியுது அது எல்லாமே நெறைய வந்து கற்பனை கதைகள் அந்த ஊர்லயுமே இதெல்லா நடக்காது ஆனா ஒரு கதையா பாக்குறதுக்கு நல்லா இருக்குன் சொல்ட்டு அவங்க இந்த மாரி கதைகள்லா நெறையா வச்சிருக்காங்க அப்படின் சொல்ட்டு உனக்கு எது ஞாபக இருக்கா நீ இந்த மாரி கத பாத்தது ஏன்னா நம்மன் அ என்ன மாரி கத உனக்கு புடிக்கு
எனக்கு எல்லா கதையுமே வந்து ஒரு நல்ல விஷயங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ் ட்டலா அ வம் அ அந்த காலத்துல எல்லா நம்ம பாத்தீங்கன்னா டீவிவ டீவி வந்தாலே ஒரு ஊரே கூடி உக்காந்து அது பாப்பாங்க அந்தந்த டைம்க்கு தேவையான ஒரு ஒரு விஷயங்கள் வந்து மக்களுடைய மனதுல வந்து அ சேரு இப்போ இருக்கற காலகட்டத்துல வந்துட்டு அ நீங்க சொன்ன மாரி நீ சொன்ன மாதிரி எல்லாமே வந்து அ எனக்கு புடிச்ச மாதிரி பாக்கறத விட அ நம்ம உக்காந்து பாக்கணுமே நம்பளுக்கு மணி நேரம் போணுமே அப்படின்றதுக்காக மட்டுதா உக்கார்ந்துட்ருக்கோ தவர நம்ம என்ன பாக்குறோன்றது வந்து நம்மளுக்கு அந்த மனசுல பதிய மாட்டேங்குது ஒரு நாடகமே எடுத்துக்கிட்டாலு ம் அ காலையில பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு பதினோ ம்போது மணி வரைக்கு சீரியல் தா ஓடிட்டு இருக்கு அப்போ வீட்டில இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நேரத்த செலவிடுறது வந்து முக்காவாசி வந்து இந்த சீரியல்லயே பண்ணிறாங்க இப்ப இருக்கற சீரியல்லா வந்து எடுக்கிறது வந்து ஒரு சீரியல் வந்து ஐநூறு எபிசோடு தா தாண்டி தா போய்ட்டிருக்கு அப்ப அந்த ஒவ்வொரு விஷயங்களு வந்து மனசுல பதிஞ்சு பதிஞ்சு அந்த விஷயத்துக் க்கான ஒரு பெண்கள் எல்லாமே வந்து அந்த ஆ கேரக்ட்ராவே அவங்க போயிறாங்க அந்த இதுல அப்போ ஆ இந் த இந்த சேனல்ல வந்துட்டு எரநூறு சேனல் நம்ப வீட்ல ஓடிட்டு இருக்கு இப்போ ஆனா அத பாக்கற மாதிரி நிகழ்ச்சி எதுமே கம்மிதா அதே மாரி நியூஸ்ல கூட சத்தோ தா அதிகோ கொர ஆ செய்தி எல்லா குறைவுதா ஆ இப்போ கொழந்தைங்க எடுத்துக்குட்டோனா காட்டூன் பாக்கறாங்க ஆனா அந்த கொழந்தைங்க பாக்கற விஷயங்கள் வந்து காட்டூன்லயே வந்து நெறைய தீமைகள் தா இருக்கு அ நல்ல விஷயங்கள் சொல்லிக்குடுக் குற ஒரு காட்டூன்னப் பாக்றும்போது அப் சண்டைகள் வந்து உருவாக்குற இப்ப கொழந்தைங்க சின்னதுல இருந்தே வந்து அந்த சண்டைகள உருவாக்குற ஒரு நிகழ்ச்சியாதா ஆயிருச்சு அம் ரொம்ப மணிக்கணக்கா உக்காந்து அவங்க பாக்கறனால அவங்களோட கண்ணுமே ரொம்ப கெட்டு போகுது அதே மேல படிப்பு கெட்டு போகுது இத இதனால வந்துட்டு நிறைய ஆ குறைவுகள் தா இப்போ நிறைவாயிட்டு வருது இதனால நீ வந்து எத இத பத்தி என்ன நினைக்கிற
நீ சொல்றது உண்மையே உண்மை ஏன்னா இப்பல்லா வந்து ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து எல்லாத்துக்கு ஒரு கண்டிப்பா எதாவது ஒரு வந்து வேணு ஒண்ணு தொலைபேசி இல்லாட்டி கணினி இல்லாட்டி தொலை காட்சி கண்டிப்பா இருக்கணு அப்பதா ஏதாது சாப்ட்டா செய்வாங்க இல்லாட்டி அமைதியா இருப்பாங்கன் சொல்லா அவங்க பாக்குற வந்து ஒரு பொம்ம படமா இருந்தாலு சரி எல்லாவையு செரி அதோட கதை எதுமே ஒண்ணுமே இருக்காது முந்தியாது ஏதாது பாக்குறதுக்கு சிரிக்கிறதுதுக்குன்ருக்கு இல்ல சிரிக்கிற விஷயங்கள் கூட அவ்ளவ் நல்லா இருக்காது அந்த மாரி இப்ப நெறைய வந்துட்ருக்குன் சொல்லலா அதே மாரி நீ சொன்ன மாரி இப்பல்லா வந்து எல்லாருமே வந்து ஒரு இத பாத்து பாத்து அந்த சின்ன பசங்களுக்கெல்லா கண்ணு அவ்ளோ கெட்டு போயிடுதுன்னு சொல்லா முந்திலா என்னன்னா அ முந்தினா நம்ம இருக்கும் போதுதா நம்மளுக் ஒரு ஞாயித்துக் கெழம ஆனா அப்பா அம்மா எல்லா சேந்து உக்காந்து சாப்புடுவோ சரி எல்லாருக்கு பொதுவா இருக்கிற ஒரு தொலைக்காச்சியில ஏதாது ஒரு படமோ இல்லாட்டி ஏதாது ஒரு சிரிப்பொலியோ அந்த மாரி ஏதாது ஒன்னு போட் ட்டு நம்ம பாத்துட்டு சந்தோஷமா சாப்பிடுவோ ஞாயுத்துக்கிழம ஆனாலு சரி சனிக்கிழம ஆனாலு சரி எல்லாரு உக்காந்து சாப்புட்ணுனு இப்போ வந்து அதுக்கு இன்னு அதிகமா என்னன்னா எல்லார் கையிலயுமே ஒரு தொலை பேசி இருப்பொ தொலைபேசி இருந்தா போது சாப்ட்டுறது எல்லாரு ஒன்னா உக்காந்து சாப்பிட்டாலுமே அவங்க அவங்களுக்கு ஒண்ணு புடிக்கும்னால இப்ப தொலைக்காட்சிய தாண்டி இப்ப என்ன பண்றாங்க தொலைபேசியில அவங்களுக்கு புடிச்சது என்ன இருக்கோ என்ன பாக்கணுமோ ஒரு கதைக்கலம் பாக்கணும்னாலு சரி ஒரு தொடர்கள் பாக் கனாலும் சரி இல்லாட்டி அவங்களுக்கு என்ன புடிக்குதோ இ இ இப்பல்லா வந்து நமக்கு எல்லாமே கெடக்குது முந்திலா இவ்ளதா இருக்குனு இப்ப வந்து நம்ம தொலை காட்சிலயு எரநூறுக்கு மேல இருக்குன்னா நம்மளுக்கு வந்து தொலைபேசில சொல்லவே வேண்டா நம்மளுக்கு வேற நாடு கூட கதை இல்லாட்டி வேற நாட்டுல என்னென்ன கதைகள் தொலை தொடர்கள் ருக் அத கூட இப்ப பாக்கலா ஒரு சைனீஸ் தொடரோ எந்த மாரி தொடரோ அத கூட பாக்கலானும் போது சும்மா உக்காரதா செய்றாங்க ஆனா எல்லாரு எந்து சாப்புட்றது ஒன்னா சாப்ட்டாலுமே அவங்க வந்து மனசார சாப்புட்றாங்ளா சந்தோஷமா சாப் ட்றாகளா இல்ல எல்லாரு கையிலு ஒரு தொலைபேசி அத கீழ குனுஞ்சுட்ட அப்டியே சாப்பிட்றாங்க எந்திக்கிறாங்க போறாங்க அத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு வந்து தொலைக்காட்சியே எவ்ளவோ மேல்ன்னு இப்பெல்லா தோண ஆரம்பிக்குது அதாது எல்லாரு சேந்து உக்காந்து பாக்குறாங்க கொஞ்ச தூரத்துல ருந்து பாத்தா கண்ணு கெட்டு போகாதுன்னு ஆன தொலைபேசி வந்ததுலருந்து செரி கணினி வந்ததுல ருந்து செரி பக்கத்துல போய் பாத்தெடுத்தாங்க அவங்களுக்கு எது வேணுமோ அத எப்போ வேனாலு போய் பாத்துர்லானு அந்த சலுகை இருக்கறனால ரொம்ப கடினமா இருக்குன்னே சொல்லலா அவனுக்கு என்ன வேணுமோ எப்பவேணாலு பாத்துர்லா எது கேட்டாலுமே வந்து அவங்களுக் வந்து அது இப்ப வாங்கினாலுமே அவங்க் கோவ வந்துருது அதுலேயே மூழ்கி இருக் அதனால ஏதாது நம்ம சொன்னாலுமே கோவ வந்துற்து அந்த அளவுக்கு அவங்க மனசு செரி எல்லா செரி மாறி இருக்குன்னே சொல்லா அதனால இப்போலா வந்து தொலைக்காட்சிய பாத்தா கூட பரவால்ல நம்ம கண்ணு முன்னாடிதா பா க்கறாங்க என்ன பாக்கறனாலு நம்மளு பாக்குறோ இல்ல நாலஞ்சு பேர் பாகறோனு அந்த ஒரு தெளிவு இருக் இருக்கிறது தொலைக்காட்சிக்கு எவ்ளவோ மேலு நம்மளு சேந்து அவங்க கூட அந்த காட்ரூன பாக்கலானு தோணுது நீ என்ன நெனக்கிற
அதுவ் சரிதா இப்போ அ இப்ப இருக்கற காலகட்டத்துல இப்ப நா நம்ம வீட்லயே வந்து கொழந்தைங்க இருக்காங்க அவங்க எப்டின்னா அ ஏதாது சாப்ட நம்ம குடுக்குறோ அப்டின்னா ஃபஸ்ட் அவங்களுடைய அ மனசுல என்ன தோணுதுன்னா எனக்கு தொலைக்காட்சி போடுங்க எனக்கு வந்து அ அ நெறைய விஷயங்கள் அதுல பாத்து நா சாப்புடுவ அப்டின்றாங்க அதுல வந்து இப்ப எல்லாமே அடிமை ஆயிட்டாங்க இப்ப நம்ம கொழந்தைங்கள மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது பெரிய அவங்க விதத்துலயுமே வந்துட்டு அடிமை ஆயிட்டாங்க ஆனா நம்ப அந்த நம்ம செய்யற விஷயத்த நம்ம தப்பு பாக்காம அந்த கொழந்தைங்கல நம்ம சொல்றோ நம்ம செய்யறத தா அந்த கொழந்தைங்க செய்யு அதுங்க நம்மல பாத்துதா அது கத்துக்குதுங்க அப்போ அவங்க வந்துட்டு நம்ம செஞ் சு நா நம்ப வந்து அவங்கல திட்டி ஒரு பிரயோஜனமு இல்ல சோ டிவி வந்து ஒரு கருவி தா அந்த கருவிய வந்து ஒரு நாளைக் கு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரோ யூஸ் பண்றத ஆ பண்ணிக்கணு அத தவிர அதுக்கு மேல நம்ம வேணு அப்டின்னு சொல்லி நம்ம போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுக்கு எல்லாமே பாதிக்குது நம்மளுடைய அ உடல் அ ஒரு நல்ல ஒரு உடல நம்ம வைத்துக்க கொள்ள முடியாது அதே மாதிரி அந்த டிவிய பாக்கு போது நம்மளுக்கு எல்லாமே மனசுல அப்புறோமா ரொம்ப கெட்டு போயிட்டோ இந்த மாதிரி விஷயங்கல வந்து நம்ம இனிமே வந்து பாராட்ட வேண்டிய விஷயமா இல்லாம சிந்திக்க வேண்டிய விஷயமா எடுத்து பண்ணணு இத நம்ம வ பின்காலத்துல நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோ